உனக்கு என்ன பாஸ்வேர்டு
என்ன பாஸ்வேர்ட்னா என்னது
ஒண்ணு இல்லேங்க அக்காவ கேட்டுகிட்டிருந்தே
உம் என்னம்மா என்னவண்ற
தீந்துருச்சே என்ன பண்ணலா
தம்பி நாளைக்கு நாளைக்கு வரேன்னு சொன்னா வரானான்னு கேளு இல்லேனா கொரியர் அனுப் டுவாங்
அந்த கருப்பு மாத்தரதே ஆ மீன் எண்ண மாத்தர இருக்கு
சேரி
உம் ஆமா போறது என்ன கால் வலிக் க்குது என்னப்பா போட்டா கால் வலிக்கில போடலன்னா கால் வலிக்கு
நீ எக்சசைஸ் பண்ணனு
உம் மொதல்ல கால் நல்லா ருக்கா இல்லையான்னு போட்டா எடுத்து பாத்துரணும்ல
எக்சசைஸ் பண்ணனு நீ உ
என்ன எக்சசைஸ் பண்ணணு
எக்சசைஸ் பண்ணாதா கொஞ்சொ ஸ்ட்ரென்த்தன் ஆகு
அது என்னன்னு வீடியோ அனுப்பியுடு
ஆஹ்
ஆஹ் அனுப்பு அப்புறோ அத பாத்தப்போ இது என்னமோ முதல்ல சொல்லன்னனு நினச்சே ஆஹ் அவ வீட்ல அப்புறோ என்ன பேசுனாங்க மாமனார் ல
அதுக்கப்புறோ இன்னும் எதுவு பேசிக்கல
ஒன்னுமே பேசலையா பேசாம இருக்கிறதா பார்த்தா ஏதாவது நடக்கும் மா
என்ன நடக்கப்போகுதுன்னு ஆமா என்ன நடக்கப் போதுன்னு எனக்கே தெரியில சஸ்பென்ஸா தா இருக்கு ஞாயித்துக்கெழம தீபா வந் தோ ஒட்டி தா தெரியும் திங்கள் செவ்வாய் மட்டும் நல்லா தெரிஞ்சிரும் ஏன்னா புதன்கெழம தீர்த்தோ குடுக்குறதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா ஞாயித்துக்கிழ தீபா வந்தோன்ன தா தெரியும்
அவ வந்தானா அவள வம்பிழுப்பாய்ங்க
ஆமா வந்தங்காட்டியு ஒம்பிழுப்பாய்ங்க இந்த கெழவி வே என்ன வரும் அதான் நா ஊருக்கு போய்டவா அப்டின்னு சொன்னே மாப்பிள்ள கிட்ட நா ஊருக்கு போயிட்டு வேணா வந்தட்றேன் வரோம் அப்படின்னு
அ நீ தான இருக்கணு அங்க
ஆமா எனக்கு ஒங்க அப்பத்தாவும் ஒங்க அத்தையு மட்டும் வீட்டுக்கு வராம இருந்தா நானே இந்த ஃபங்
அது எப்டி அவ அப்பத்தா வராம எப்டி இருக்கும் கெழவி வராம எப்டி நடத்துவாய்ங்க நடத் நடத்த மாட்டாங்க ஆமா அ ஆ
நா எதுமே கண்டுக்காம இருக்க போறேன் ஒரு வாரத்துக்கு நா எதுமே கண்டுக்க மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டேன்
ஒரு வாரத்துக்கு ஊமையா நடிச்சுக்க வேண்டிதா என்னப்பா இல்ல என்னப்பா ப பப அப்டின்னு சொல்லிடு எது கேட்டாலு ம் வேண்டாப்பா நீங்கதான பாத்
வரீங்களா ங்க போயிட்டு வரீங்களா போயிட்டு வாங்க சாப்புடுறீங்களா சாப் புடுங்க இப்படி மட்டு ஒரு வாரத்துக்கு மட்டு பேசிட்டு அப்படினுட்டுறா ஏன்னா இதோட பேசி நமக்குதா பிரச்சன நமக்குதான் வந்து
என்ன நீ என்ன சொன்னாங்க இன்னு தீபாதே
தீப்பா வந்து போன் பண்ணி இந்த மாரி நா வறேன் இந்த மாரி ஒரு வாரம் தங்குறே நீ ஆஹ் ஆஹ் நாங்க அது அதுக்கப்புறோ வந்து உங்களுக்கு வேல இருக்கு அதுக்குக்கப்றோ வந்து என்னாலயே அழய முடியுமானு தெரியல அதனால இந்த ஒரு வாரம் வந்து தங்கலான்னு இருக்கேன் ச்ச உம் வா நல்லா பா தீப்பா அவள சொன்னே அவ்ளோதா
சேரி சேரி வந்தா என்ன வேணும்னு அத ஆசப்பட்டத கேட்டு வாங்கி் குடுத்துட் து அனுப்பி விடுப்பா மூத்த பிள்ளையா இருக்கு
உம்
அதுக்கு ஒண்ணுமே தட்டலையாமா மசக் கசக்க எதுவுமே தட்டலையாமா
தல மட்டும் சுத்துது சொனுச்சு போல
அது மட்டும்தா அதுக்கு பண்ணுது
உம் எதுவும் இல்ல போல இப்படி இருந்தா பொம்பல புள்ளையா அம்பல புள்ளையா
அது யாருக்கு தெரியாது அது உக்காறத வச்சு கண்டுபுடிக்கலா சோத்தாங்கையுனா ஆம்புளப்புள்ள சோத்தாங்கைய ஊனி எந்திரிக்கணு இல்லனா பொம்பள புள்ள ன்னா பீச்சாங்கைய வச்சு ஊனி ஏந்திரிக்கு
கீழ உக்காந்து ஏந்திரிக்கிறது
ஆமா கை ஊந்தி எந்திருப்பாங்கல்ல
ஆமா ஆமா
ஒக்காந்தாவே கை ஊனிதா எந்திரிக்க முடியு மாசமா இருக்கிறவங்க அது எந்த பக்கட்டு உ உருவாயிருக்கோ அந்த பக்கட்டு தா அவ கை ஊனியே எடுப்பா ஆரம்பத்துலந்து கடைசி வரையு அந்த ஒரு கைதா ஊணு
ஆஹ் செரி செரி சோத்தாங்கைனா ஆஹ்
ஆம்பளப்புள்ள சோத்தாங்கைனா ஆம்பளப்புள்ள சோறுதிங்கிற கை தா ஆம்பளப்புள்ள உம் உம் அத வச்சு கண்டுபிடிக்கலா இப்ப எவ்ளோ தா மாற்றங்கள்ளா வருது காலங் கள் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு எப்டி வருதோ தெரில
அது செரி ஆ என்னனு பாப்போ அது தலயெழுத்துல அவுக வீட்டு படி ஏதாவது பொறக்கணும்ருந்தா பொறக்கூ
ஆமா அவுக வீட்ல ராசி யாரு பொம்பள புள்ளதானா எல்லாமே
ஆஹ் ஆமா அவுக வீட்ல அவுக அண்ணனுக்கு பொம்பளப்புள்ள தா பொறந்துருக்கு உம் இது புள்ள வேணும்னுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன புள்ள பொறக்குதோ
அதுக்கு ரெண்டு பொம்பள பிள்ளையா
இல்ல இல்ல ஒரு பொம்பளப் புள்ள தா
ஒண்ணுதே பொறந்துருக்கு
ஆமா மா
அவுங்க அண்ணே பொண்டாட்டிக்கு வயசு என்ன இருக்கு
அண்ணணுக்கா
உம்
அவுங்களுக்கு நாப்பது வயசு கிட்டக்க இருக்கு
நாப்பது வயசு இருக்குமா இல்ல அண்ணம் பொண்டாட்டிக்கு அது பத்து வயசு கொறச்சு பண்ணிருப்பாய்ங்களோ
ஆமா அதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு கா கம்மியா இருக்கு
கம்மியா இருக்கு செரி செரி இததே என்ன பண்ண போது தெரில பாத்துக்குவோ பாத்துக்குவோ என்ன பண்ண முடியு அதுனால ஒன்னுமே பண்ண மு டியாது பேச்சுக்கே எடம் இல்லாம இருக்கு இப்ப
புடுங்க முடியாது சப்பைையாக்கிட்டேனா நாலாம் சப்பைையாக்கிட்டேன் என்ட்ட ஏதாவது பேசுசினாலே இருக்கு கு
ம் கட வச்சு தரோம்னு கட வச்சு தரல வீடு வாங்கி தரம்ட்டு வீடு வாங்கி தர்ல அதனால அது எதுவும் பேச முடியாது அப்படியே மீறி பேசுனிச்சுன்னா வச்சு விலாசிட்ரு
ம் ம் இந்த மேல்லா வச் சிப் பாக்குறது கடையாது ம் இது ஜிம்மு இதுக்கு ஆனிவர்சரி ஃபஸ்ட்டியர் ஆனிவர்சரிக்கு வரியலா ஞாயித்திக் கிழமதா வருது
கீர்ளா
ம் ஒரு வர்ஷோ ஆயிட்ச்சி அது ஜூலை அஞ்சாந் தேதியே வந்து ஜூலை அஞ்சு
சா
இந்த வாரொ ஞாத்துகெழம் போயி அடுத் த வாரொ ஞாய்த்துக்கிழம போயி அதுக்கடுத் த வாரொ ஞாய்த்துக்கிழம இன்ன மூணாவ்து வாரொ
இன்னு மூணாவ்து வாரொ
ம் ம் அதா ஞாய்த்துக்கெழமதா வ ந்து சனிக்கெழம வந்துட்டு ஏன்னா ஞாய்த்துக்கிழம ஜிம் ஓ ஆ செலிப்ரேஷனுக்கு போயிட்டு என்னா எ கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ட்டு
ம் ம் ம் அங்கே வேல வாக்குறவங்குல்லா
வருவாங்க
வருவாங்க எல்லார்மே
எல்லாருமே வருவாங் க்ளைண்ட்ஸ் எல்லார்மே வருவாங்க ஜிம்முக்கு வருவாங்க எல்லாருமே வருவாங்
சேர் சேர் சேர் சே ஓஆ எல்லாருக்கு நீங்க சொல்லி செய்றீங்களா இல்ல
எல்லாருக்கு நா சொல்லி செய்ற
இல்லல்ல ஜிம்முல வேல பாக்கறவுகளுக்கெல்லா சொல்லி குடு
ஆமாமா மூணு ஜிம் பூ வருது ம் ஒரு அம்பது பேரு அறுவது பேரு கிட்ட எழுவது பேர்கிட்ட இருக் பாங்க மாடில இது போடுறோ கொட்டாய் போட்டு சாப்பாடு மாடில கீழ சும்மா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி செலிப்ரேஷன் சேலஞ்சு மாரி வச்சு வெளாட்றோ ஜிம் மாரிதா அதுக்கப்றோ கேக் கட் பண்றது அந்த மாரி
ம் ஜோடி ஜோடியா நிக்கறதே எதாது ஒரு வெளயாட்டு வெளையாடுவிய அது என்ன வெளையாட்டுன்னு இப்ப இப்பவே செலக்சன் பண்ணி வச்சிருங்க அஞ்சு நாள்ருக் ட்ல சேரு போடுவியா ஆக மொத் சேர சுத்தி சுத்தி வருவீக
ஹாத் அதெல்லா இல்ல அது என்ன சின்ன புள்ளைங்ளா அங்க
ஏன்பா எல்லாரு பெரியவகலா அப்டிதானே ஆ
ஜிம் ஜிம்முல வந்து இந்த எக்சசைஸ் பண்றதுல தா சேலஞ்ச் குடுப்பமே தவித்து சின்ன புள்ளைங்ளுக்கு தகுந்த மாரி இந்த மியூசிகல் சேர்லா குடுக்க மாட்டோ
ம் ம் ம்
ஜிம்ல எக்சசைஸ் பண்றதுல யாரு அதிகமா ப ன்றா யார் அதிகமா குளிக்கிறா அந் ந்த மாரி சீசன்தா கொடுக்கு ஆ ஆ அதுலதா சேலஞ்ச் மாரி வெச் சிஜி பண்ணுவமே தவுத்து சும்மா சும்மாலங் கெடையாது
இது எல்லா கெடையாதா ஜாலியா பண்ணுவோம்னா அன்னைக் திம்மியா அத குடுத்து நாலாசரவல அதுகலு ஒரு என்னடெப்பா இருக்குங்க
ஆ ம ஒரு ஒரு மண் நேரொ ரெண்ர ரெண்டு மணி இரு டைமா இருந்துட்டு பதினோர் மணிக்கிட்ட கேக் வெட்டிட்டு ஒரு மணி ஒன்ரைக் சாப்பாட குடு த்துட்டு அப்டியே அனுப்பிட வேண்டியதா அவ்ளோதா
ம் இந்தா அக்கா பேசுதா ம்
எதாவதுக்கா என்னாச்சு
இல்ல இல்ல பத்து நிமிஷம் ஆயிடுச்சா பாத்துட்டு மறுபடி பேசு இல்ல இல்ல பாத்துட்டு வைக்கு கொடுத்துடுச்சு எனகிட்டே
சரி சரி நா நா பாத்துக்கறேன் ஹ்ம்ம் ம் இது அப்பா என்ன பண்ணுது
அப்பா கடைக்கு போயிருக்கு
சரி அது கிச்சைன் கு என்ன சொன்னச்சு
பாக்கரம் பாக்கரேணு தேன் சொல்லுது அது எங்கே பாக்குது அதுக்கு சீட்டு லீவ் நல்ல சீட்டு விளாறே அதுக்கு நேரம் சரியா இருக்கு ஆனா மெருகு போட்டு கொடுத்தன் நா சொல்லிட்டேன் மெருகு போட்டு குடுத்து விடுங்க இந்த சாய கொத்தே போதும் அப்படின்னு சொல்லிட்டு
சரி தம்பி வரைஞ்சோன்னாம அவனுக்கு நாலாண்டைக்கி நாளைக்கே இல்ல நாளானக்கான்னு தெரியல
ஹ்ம்
உம் இன்னைக்கு இன்னைக்கு போய் முருகன் கோயில போய் சாமி மட்டு போலாங்கன்னே உன் நட்சத்திரம் இவே முருங்க சாமி முடிஞ்ச உனே
சரி தேங்காய் எல்லா உடைக்க வேண்டற நுப்பது செல்லல சும்மா மாலை வாங்கி சாமி கும்பிட்டு வாங்க
ஓ முப்பது செல்ல இல்லையா அப்ப நீங்க வரவே வேணாம் வரவோயணாம் அப்ப அர்ச்சன பண்ணிதா சாமி கும்பிடணும் உங்களுக்கு உடன் பங்காளி வேற ஹ்ம்ம் உங்களுக்கு முப்பது செல்லணும்
அதே அதே ஹ்ம்ம் முப்பது செலனு சொல்லிரு இன்னைக்கு இன்னைக்குதே பதினேழு நாள் ஆகுது இன்னு பத் நாள் இருக்கு நாங்க இன்னும் பசன மடத்தைய துறக்கலா
சரி சரி அப்ப அடுத்த மாசத்துல பாத்துக்கலாம்
ஆஹ் அடுத்த மாசம் பாத்துக்கோம்
ஒரு மூணு தடவை அவை நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நா வேண்டியிருக்கேன் அவ நட்சத்திர இன்னிக்குதா அவ நட்சத்
எங்கப்பா ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ச க்கல்ல மாட்டி விட்டு போவே முடிய மாட்டேங்க இது பிள்ளையா இருக்கு பண்ணன்னே மூணு வாரம் பண்ணுவோம்னு நினைச்சேன் ஒரு வாரம் தாப்பா பண்ணுன அடுத்தடு
இருமா ஒரு நிமிஷம் வந்த மாப்பிளை கூப்பிடுது கூப்பர
பேசு பேசு